ஹலோ ஆ மேடம்
சொல்லுங்க சார்
நல்லாருக்கீங்ளா?
ஆ நல்லாருக்கே சார் நீங்க எப்டி இருக்கீங்க?
நல்லாருக்க மேடம்
செரிங்க சார் ஆமா சார் சாப்டாச்சு
என்ன சாப்
சாப்டுட்டுதா உக்காந்துருக்கோ சார் நாங்க இட்லி சாப்டோ சார்
ஓகே மேடம்
நீங்க சார் சாப்ட்டீங்களா? தோசைங்ளா வீட்ல எல்லா நல்லாருக்காங்ளா சார் சேரிங் சார் இங்க ஒரே மழயா இருக்குங் சார்
மழை நல்ல மழைங்ளா
மழ குளிரா இருக்கு
செரிங்க மேடம்
ஆமாங்க மழ எந்த சைடுல இருந்து சார் நமக்கு வருது
மழ வந்து இப்ப
இப்ப எந்த சைடுல இருந்து வருது ஏனா இது மழ சீசனுங்களா
ஆமாங்க தென்மேற்கு பருவக்காற்று வந்து சவுத் வெஸ்டு மான்சுன்னு சொல்லுவாங்க
சேரிங்க சார்
அது வந்து அரபிக்கடல்ல உருவாகு அந்த புயல்
ஓ அப்ப புயல்னாலைங்களா இப்ப மழ வருது
ஆமாங்க அது எப்போதுமே சீசன் நாலு பருவோ மாறுமில்ல
செரிங்க சார்
அந்த பருவமழ தா இப்ப பெய்யிது
செரிங்க செரிங்க இப்ப நம்ம டிஸ்ட்ரிக்ல மட்டுதா மழைங்களா
நம்ம டிஸ்ட்ரிக் இல்லிங்க த உங்களுக்கு இப்ப வந்து கேரளா
செரிங்க சார் செரிங்க அப்டிங்களா
அந்த ஜோன்லா மழ நல்ல மழ பெய்யு
இந்த டைமுங்களா
ஆமாங்க
செரிங்க சார் சரிங்க சார்
ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் நாலு மாசோ தென்மேற்கு பருவ காற்று மழ பெய்யுங்க
சேரிங்க
அப்பறோ வடகிழக்கு பருவ காற்று வந்து அக்டோபர் நவம்பர் ரெண்டு மாசோ
செரிங்க சார்
அந்த பா புயல் எங்க உருவாகுன்னா வங்காள விரிகுடா வுல உருகு
ஓ சேரிங்க சேரிங்க அதுதா மழையாதா இருக்கு பனியு கூட குளிரு இருக்குது சார் ஆனா
மழ மழ பெஞ்சா தான நமக்கு தண்ணி பிரெச்சன இருக்காது விவசாயோ செழிக்கு
க்கு எங்க சார் எங்க வீட்டுக்கு விடுற பிளம்பர் வந்துட்டு பைப் ஒடஞ்சிருச்சு தண்ணி வர்ல தண்ணி வர்ல அப்டின்னு தா சொல் மழையான மழை பெய்யுது
மழ பெய்யுதுங்க டேம் நிறஞ்சிருக்கு
ஆமாங்க சார்
அது வோ அப்போ ஓ ப்ரெஷர் அதிகமாகாம ஒடைக்கிற ஒடையறதாங்க
ஓ அதுதா அதுதா
அதனால இப்ப தண்ணி வந்து நமக்கு முக்கியமானது இல்லைங்களா
ஆமா சார் ரொம்ப முக்கியமானது அது இந்த மழை வரவு தா கொஞ்சோ தண்ணி பிரெச்சன கம்மியா இருக்குது இல்லைங்களா
ஆமாங்க மனித மனிதனோட அடிப்படை தேவையே உணவு உடை குடிநீர் இது மூணு தா
காற்று இல்லைங்க சார்
ஆமாங்க
இருப்பிடம் இது அஞ்சு ம் உணவு உடை காற்று இருப்பிடம்
ஆமாங்க அதனால வந்து தண்ணி வந்து முக்கியமானது மழ பெய்யும் போது நம்ம என்ன பண்ணும்னா நல்ல சே வாட்டரை வந்து சேமிக்கணு
ஆமா சார் எப்படி சார் வீட்ல சேமிக்க முடியு வீட்லனா நம்ம குடங்கல பிடிச்ச வச்சுக்கலா
கொடங்கள பிடிக்கலா குளம் குட்டைகள்
ஆமா ஆமா அந்த மாரி இதுல வெட்டி வச்சு சேர்த்து வைக்கலா இல்லைங்களா
டேமு
ஆ ஆ
இப்போ டேம்ல எல்லா இப்போ வால்பறையில நல்ல மழையதா இருக்குங்க வால்பறையெல்லா வந்து அதெல்லா அந்த தென்மேற்க்கு பருவ காற்று அந்த ஜோன்ல வர்றதானே அந்த பார்டர் தானே
ஆமா ஆமா
அதனா உங்களுக்கு அங்கே நல்ல மழை பெய்யு அந்த அ சோலையார் டேம்லெல்லா நிறஞ்சிடு
ஓ அப்படிங்களா நானு கேள்விப்பட்டுருக்கறே அங்க அந்த டேம் எல்லா நிறையன்னு ஆமா சார்
ம் த தமிழ்நாட்லயே அ அ அதிக உயரம் கொண்ட டேம் அந்த டேம் தாங்க
எந்த டேம் சொல்றீங்க
சோலையார் டேம் நூத்தி அறுபத்தி நாலு அடி ஆமாங்க
சேரிங்க சார்
அதனால நமக்கு ஆமாங்க விவசாயத்துக்கெல்லா ச அங்கிருந்துதா தண்ணிகள் பிரிச்சு விடுறாங்க இந்த மாரி
அது மாரி இப்ப தண்ணிக்கு ஆமாங்க சார் தண்ணி கண்டிப்பா நீடு தா
விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு நம்ப நம்ப ஊரு சாப்பாடு ச அரிசி விளைவிக்றதா இருக்கட்டு
ஆமாங்க
எல்லாத்க்கு தண்ணி முக்கியமான பங்கு வகிக்குது இல்லிங்களா
ஆமாங் சார் ஆமாங் சார் கண்டிப்பா ஆமாங்க ஆமா சிக்கனமா தா உபயோக்கணு
ஆமாங்க ஏனா நமக்கு தண்ணில வந்து நது தண்ணி வந்து நம்ப காச்சி குடிக்றது நல்லதுங்க இந்த மழ காலத்துல
ஓ ஓ ஆனா வந்து எங்ளுக்கெல்லா பச்சையா அப்டியே பைப்ல இருந்து புடிச்சு குடிக்றதா சார் எங்ளுக் புடிக்கு ஏனா மல ஏரியால அப்டித்தானா இருக்கு நல்லா இருக்கு அதனால அப்டியே பைப்ல இருந்து வர்த அப்டியே பிடிச்சி டேப் வாட்டரே அப்டியே குடிக்றதா சார் நாங்க பழகிட்டோ ஆனா கொதிக்க வச்சு குடிக்கறது நல்லது இல்லைங்களா
கொதிக்க வச்சி குடி ஆர வச்சி குடிக்றது நல்லதுங்க
சேரிங் சார்
ஆன மழை நீர்சேமிச்சாதா நம்ம வந்து எதுர்காலத்துல வந்து நம்ம சந்ததிக்கு அது உதவு
ஆமா சார் இந் வீடுகல்ல சேமிச்சு வெக்றதா ஒரு தடவ கூட சொல்லிட்டு இருந்தாங்களே அது எப் எப்டி சார் வீடுகள்ல சேமிக்கிறது மழை நீர்
அத இன்னு யார் மழை நீர் சேமிப்புன்னு கொண்டு வந்தாங்க மழை நீர் விழுக அத வந்து தொட்டில சேமிக்கணு சொல்லி ஒரு
திட்டம் ஆ செரிங்க சார் செர்
அதெல்லா இப்ப இப்ப இருக்கதா என்னன் தெரியலீங்க
செரிங்க ஆனாலு எல்லா வீடுகள்லயு எல்லா வீடுகள்லயு அந்த பைப் மாரி வச்சுதா ஆனா கட்டிருக்குறாங்க இல்லிங்ளா
ஆமாமாங்க அதனால இப்ப தென்மேற்கு பருவ காற்றுதா முக்கியமானதுங்க நம்ம இந்தியாவுல வந்து
செரிங்க சார்
தென்மேற்கு பருவக்கற்று வந்து எம்பது சதவீத மழை பொழிவ குடுக்குமாமா
ஓஹோ செரிங்க சார் விவசாயம் பாதிக்கப்படுமா
இந்தியா மிகப்பெரிய வறட்சிய சந்திக்குன்னு புள்ளி விவர தெரிவிக்குது
ஓஹோ அப்டிங்ளா ஆமா அம்பது சதவீத மழை பொழிஞ்சா மொத்த நூறுசதவீத மழை பொழிஞ்சா வடகிழக்கு பருவக்காற்று ஆ செரிங்க செரிங்க புரியுது ம் நல்ல விளச்சல் வரு
விளைச்சல் வரு அந்த பயிரிட முடியு அத சேமிக்க முடியு அப்பற பிர்க அத வந்து அடுத்த ஆண்டு வர வரைக்கு அத வந்து நம்ப மக்களுக்கு வந்து குடுக்கணு இல்லைங்ளா
ஆமாங் சார் ஆமா ஆமா
உணவு எல்லாத்துக்கு பற்றாக்கொற இல்லாம குடுக்கணுனா அந்த வறட்சிய சந்திக்காம இருக்கனுன்னா அந்த எண்பது சதவீத மலி பொழிவு இருக்மாமா
ஓ ஆனா அது அந்த அளவுக்கு பெஞ்சுிருதாங்க சார் இப்போ செரிங்க
இப்போ நம்ம இப்ப தமிழ்நாட்ல உள் மாவட்டங்கள்ல மழ இருக்காது
ஆ செரிங்க சார் மலை ஏரியாக்கள்லலா நெறய பெய்யு இல்லைங்ளா
பாடர் அந்த பார்டர் இருக்கு இல்லைங்ளா எல்லை இருக்கு இல்லைங்ளா கேரள மலைய ஒட்டிருக்குற அ டிஸ்ட்ரிக்லைலா மழ பெய்யுங்க அதனால வந்து ம மழை நீர நம்ம சேமிக்கணு இப்பயே நம்ம சேமிச்சாதா
அதுதாங்க சார் ஆமா அப்பதா எதிர்காலத்துக்கு நமக்கு
நம்ம மலைப்ப மழை நீர வந்துதா இங்க பவானிசேகர் டேமு சோலையார் டேமு
செரிங்க சார்
இந்த மாதிரி டேம்களுக்குல்லா அங்கிருந்து வந்து சேருது அந்த தண்ணிதா விவசாயத்துக்கு பயன்ப த்துறாங்க குடிநீருக்கு பயன்படுத்துறாங்க ம் அத மாரி எல்லாத்துக்கு இப்போ ஹோட்டல் வச்சா அதுக்கு தண்ணி தேவைப்படுது இல்லைங்களா ஓகே தண்ணி இந்த தண்ணிதா முக்கியமானது
ஆமாங்
அதனால நம்ம மழை நீர சேமிக்கிறது நமக்கு எதிர்காலத்தில நல்லாருக்குங்க
ஆமாங்க சார் சேமிச்சு வைக்கணு ஏன்னா அதுல இருந்துதா நீர் சோர்சஸ் வேற எதுவுல்ல இல்லைங்ளா
ஆமாங்க கண்டிப்பாங்க
வாட்டர் சோர்சஸ்ன்னு பாத்தோனா நமக்கு அதுதா அப்ப சேமிச்சு வச்சுதா ஆகணு
வடகிழக்கு பருவக்காற்று இங்க பாத்தீங்கனா இந்த பக்க நம்ம தமிழ்நாடு ஜோன்ல ஸ்டார்ட் ஆகு தமிழ்நாடு ஆந்ரா
அ அ
இப்ப ஒடிசா இப்படி பெய்யு மழ
ஓகே ஓகே ஓ
இந்த சைக்ளோன் வந்து இப்ப புயல் வந்து இந்த வங்காள விரிகுடால உருகு அந்த புயல்
சரிங்க சார் இது வந்து அரபிக்கடல் இது வந்து அரபிக்கடல் நமக் கு வரது வந்து அரபிக் கடலுங்களா
நமக்கு வரது வங்காள விரிகுடாங்க தமிழ்நாட்டு பக்க அந்த வங்காள விரிகுடால உட்றது தமிழ்நாடு மழைய பெய்யு
செரிங்க சார்
இது வந்து உங்களுக்கு அரபிக்கடல் தா இந்த தென்மேற்கு பருவக் காற்று உருவாகு
செரிங்க சார்
அதா ரெண்டு பருவக் காற்றா பிரிச்சிருக்காங்க தென்மேற்கு பருவக் காற்று வடக்கிழக்கு பருவக் காற்று
வடகிழக்கு பருவக் காற்று ம் ம் ம்
ஆ உணவு பற்றாக்குறையை நீக்குன்னு வைங்களே
ஆமாங்க கண்டிப்பா அப்புற விவசாய செழிப்பா இருந்தாவே நமக்கு பற்றாக் குறை கம்மி ஆகு இல்லைங்களா குறையுந்தானே
இப்ப கர்நாடகாவில பெய்யிற ம அந்த மழை பெய்யிற மழைதா கிருஷ்ணசாகரு
செரிங்க சார்
நம்ம மேட்டூருக்கு வருது
ஓஹோ
அதுதா வந்து இத்தன டி எம் சி தண்ணி விடணுன்னு சொல்லி கோர்ட் ஆர்டரு போட்ருக்குங்க
தண்ணி அப்ப நல்லதுதா தண்ணி சேமிக்கணு இல்லைங்களா சார்
ஆமாங்க தண்ணி வந்து இத்தன டி எம் சி குடுக்கணு தமிழ்நாட்டுக்கு அப்டின்னு சொல்லி அ த மத்திய நீர் மேலாண்மை ஒரு அறிவுறுத்தல குடுத்துருக்கு
தண்ணி அதனால சேமிச்சு வைக்கணு நம்ம இல்லைங்களா அதுதாங்க சார் அ ஆனா வந்து இவுங்க வந்து என்ன பண்றாங்க நெட்ஒர்க் கர்நாடகா
சொல்லுது அப்படி அவங்க அணைக்கட்டுனா நமக்கு தண்ணி வர்றது குறைவாக காணப்படு அவுங்க சேவ் பண்ணிக்குவாங்க அதிகமான வார் தண்ணீர நமக்கு வந்து அதிகமான தண்ணீர் வர வாய்ப்பு இல்லைங்க
செரிங்க சார்
ஆ அப்புறோ வேற என்ன மேடம் கு குளம் குட்டைகள்லா நிறஞ்சிரும் மழை காலத்தில
ஆமாங் சார்
அதுக்கு எதுக்குன்னா இப்ப குளம் குட்டை எல்லா எதுக்கு நெறையணுனா தண்ணி ஏ குளம் குட்டைய எல்லா வெட்டி விக்கிறாங்கன்னா
சரிங்க சார்
பெஞ்ச அது நெரஞச்சுன்னா நாளைக்கு வந்து நெலு நிலத்தடி நீர் மட்டோ வந்து உயரு நாளைக்கி ஒரு வருஷத் விவசாயி வந்து ஒரு போர போடுறாங்க அந்த விவசாய நிலங்கள்னா சீக்கிரமா தண்ணி கிடைக்கு
செரிங்க சார் ம் ம்
அதுக்கு தா அந்த குளம் குட்டைகள்லா வெட்டி வெக்கிறது அதுல வந்து தண்ணி தேங்கி நிக்கு அதனால் நிலத்தடி நீர் மட் ட உயரு அதுனால விவசாயமு பாதிக்கு பாதிக்காம இருக்கு ஆடு மாடுகள் போன்ற எல்லா உயிரினங்களு அதுனால ப பயன்பெறும் மேடம்
செரிங்க சார் பரவால்ல சரி நம்மளு இனி தனியா சேமிச்சு வெக்கலா இல்லீங்களா சார்
கண்டிப்பாங் மேடம் நீரை சேமிக்கணு
செரிங்க சார் சிக்கனமா பயன்படுத்தணு
சிக்கனமா பயன்படுத்தணும் வீட்லயு சிக்கனமா பயன்படுத்தனு
செரிங்க சார்
நம்ம எதிர்கால குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுக்கணு நம்ம நீரை எப்பனு பயன்படுத்தணு
செரிங்
தண்ணி இல்லாம எவ்ளோ ம க்கள் கஷ்டப்படுறாங்க கிராமங்களில் எல்லானு சொல்லி இ அவங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்த வேண்டியது கடம நம்மளோட கடம
செரிங்க சார் ரொம்ப நன்றிங்க சார்
நன்றி மேடம்
தண்ணி பத்தி அதோட தேவைகளைப் பத்தி ரொம்ப விளக்கமா சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் செரிங்க சார் திரும்பவு நாங்க பேசுற சார் திரும்பவு கால் பண்ணலா
ஓகே மேடம் வேற ஏதது டவுட் இருக்குங்களா
வேற எது இல்லைங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் அ